ஹலோ கேக்குதா கேக்குதா மேடம் ஆ என்ன பண்றீங்க மேடம் கேக்குதா மேடம் கேக்குது எனக்கு கிளியரா கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க
கொஞ்ச கம்மியா இருக்கா இப்ப
ஓ ஆ ஓகே ஓகே
சொல்லுங்க மேடம்
ஆ ஒன்னு இல்ல சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு ஒ ஒர்க் முடிஞ்சு இப்போதா மேடம் வந்த சொல்லுங்க என்ன டாப்பிக் பேசலா நம்ப
இன்னிக்கு என்ன சாப்ட்டீங்க நீங்க மதியமா
மதியானோ ஒய்ஃபு கொண்டக்கடல கொழம்பு எதோ செஞ்சாங்க சாப்ட்டேங்க மேடம் அவ்ளோதா மேடம் நீங்க என்ன சமச்சிங்க டின்னர் எங்க பசங்க நூடுல்ஸ் கேட்டுட்ருக்கானுங்க நா செஞ்சு குடுப்ப
ஓ ஓகே ஓகேங் சமைப்பீங்களா நீங்க
ஓரளவுக்கு சமைப்பே மேடம் எல்லாமே சமைப்பே மாறி மாறி ஏ ஒய்ஃப் ஒரு நேரமோ நா ஒரு நேரமோ செய்வ பெரும்பாலு நைட்டு நா செய்வ பகல் நேரத்துல அவங்க செய்வாங்க மேடம் நீங்க என்ன மேடம் சமைச்சிருக்கீங்க
நா வந்து இன்னிக்கு வெண்டக்கா கார கொழம்பு செஞ்ச
ம்
ம் இப்ப முருங்கக்கீர பொரியல் கருணக்கெழங்கு வறுவல்
இப்பனா ஞாபகம் வருது முருங்கக்கீர எல்லாரு பண்ணுறாங்க ஏன்னு தெர்ல எங்க போனாலு முருங்கக்கீரையா இருக்குது அதா எங்க போனாலு முருங்க கீரையா இருக்குது ஒரு நேர சாப்ட்டா பரவாயில்ல நாலு நாளைக்கு ஒரு தரவ ரெண்டு நாளைக்கு ஒரு தரவ கீர பண்றாங்க ஃபிரட்ஜ்ல வேற வச்சிருக்கிறாங்க
அதா ஒரு கட்டு வாங்குனாவே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செய்ய வேண்டியதா இருக்குது
ஆ ஆ அது நெறைய வேற குடுத்துர்றாங்க அது இதா இருக்கு ம் சொல்லுங்க மேடம்
ம் ஓகே நைட்டுக்கு அதேதா ரைஸ் தா மோஸ்ட்லி எங்க வீட்ல ரைஸ் தா சாப்புடுவாங்க
நாங்க நைட் சாப் புடமாட்டோ பெரும்பாலு டிஃபன் தா மிச்ச மீதி இருந்தா சாப்பாடு ஆனா அது அளவா தா சமைப்போ மிச்ச இருந்தா சாப்புடுவோ பட் பெரும்பாலு டிஃபன் தா டிஃபற் தா நம்ம ஃபஸ்ட்டு் பிரிஃபரன்ஸ்
ம் ம் நாங்க அப்டி இல்ல டிஃபன் ஐட்டம் ஜாஸ்தி சாப்புட மாட்டாங்க வீட்ல யாரு மோஸ்ட்லி ரைஸ் தா
ம் ம்
ம் அதா அதா ம் பசங்களு அப்டிதா டிஃபன்னாவே அவங்களுக்கு புடிக்காது ஐயோ டிஃபனா சாப்பாடு செய்ய வேண்டியதானே அப்டின்வாங்க அதனால சாப்பாடே செஞ்சுறது நைட்டும் ம் ம் ஆமா ஆமா அப்பறோ நீங்க எங்க போனிங்க லாஸ்ட்டா ட்ரிப் எங்னா போய்ட்டு வந்திங்ளா ட்ரிப் எங்னா போய்ட்டு வந்திங்ளா
நா ட்ரிப்பு போறர்தா மேடம் எங் வேல எனக்கு என் வேலயே ட்ரிப் போறதான என் வேலயே வந்து ட்ராவல் பண்றத்தா நெறய வெளில ட்ராவல் பண்ணிக்கிட்டே தா இருப்பே ஊரு ஊரா போவே அவிஷ் அஃபிஷியல் ட்ரிப்ஸ் நறைய போவே அப்பப்போ ஃபேம்லி ட்ரிப் ட்ரிப் கூட்டிட்டு போவே பட் என் வேலயே வந்து ட்ரிப்னால நெறயா ட்ராவல் பண்ணுவே நெறயா கம்பெனி வேற கம்பனி விஷ்யமா அக வேற ஊருக்குல வெவ்வேற ஸ்டேட்டுக்கு சில நேரங்கள் வேற கண்ட்ரிக்கு கூட போவே நானு எ வேலயே அது மாதிரி தா நல்லா சுத்துவே நா ஜாலியா சுத்துவே நல்லா சாப்டுவே நல்லா தா விதவிதமான ஃபுட்ஸ்லா வெவ்வேற ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு வேற கண்ட்ரி ஃபுட்டுல்லா நெறயா சாப்புடுவே அது அது பார்ட் ஆஃப் ஒர்க்கு இது அது நம்ம புதுசா போறவங்ளுக்கு அது வந்து அ ட்ரிப்பு எனக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கு எனக்கு
ஒர்க்கு அவ்ளோதா
ஆமா அவ்ளோதா அது வந்து ஒர்க்ல முடிஞ்சிரு எனக்கு
உங்ளுக்கு எந்த விஷ்யமு பாத்தா புதுசா பாக்குற மாரியேருக்காது ஆ இது வந்த எடம் தான அப்டின்னு இல்ல ம்
டெல்லிக்கி ஒர் தடவ போனா ட்ரிப்பு மாஸ்த்ல நாலு தடவ போனா அது எப்டி ட்ரிப் ஆகும் அது
ஓக்கே ஓக்கே சார் ட்ராவல் பண்ணிட்டேருந்தா உங்ளுக்கு ஒடம்பு ஒத்துக்குமா
இன்ட்ரெஸ்ட்டு தா மேடம் எல்லா வேலயு கஷ்டந்தா ஒர்த்தர் வந்து காலைலந்து சாய்ந்தர வரைக் நைட்டு வரிக்கும் கம்ப்யூட்ல உட்காந்து வேல பாக்கறவங்க அது க க கஷ்டம் தா அது அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணு எனக்கு டிராவல் பண்றது இன்ட்ரெஸ்ட் நானா வண்டி ஓட்ட ஃப்ளைட்ல ஏர்னா ஃப்ளைட்டு போது அங்க போய் ஃபேக்ட்ரில போய் வேல பாப்பே டிராவல் பண்றதுனா நானு நம்ம பஸ்லா ட்ராவல் பண்ணா நம்ம வந்து கம்ஃபர்டபுளா ட்ராவல் பண்ண முடியாது கா நம்ம பட்ஜெட் ஃப்ரெலியா பாக்கணு அதல்லா பாக்கணு எனக்கு அப்புடி கெடையாதுல்ல நா அஃபிஷியல் டிராவல் பன்றனால எனக்கு எல்லாமே வந்து ஃபிக்சடா இருக்கும் இங்கந்து எனக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுத்து குடுத்துருவாங்க அங்கருந்து எனக்கு வந்து இது இருக்கும் ஹோட்டல் புக் பண்ணி குடுத்துருவாங்க பைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ் டார் ஹோட்டல் அந்த மார்ருக்கும் அங்கர்ந்து எனக்கு கார் வந்துரும் பிக்கப் காரு டிராப் காரு வந்துரோ அந்த மாரி எனக் கம்ஃபர்டபுளாதா இருக்கோ ரொம்ப செரம ட்ரெயின்ல போனா சிலதுக்லா ட்ரெயின்ல போவ அதல்லா தேர்ட் ஏசி செகண்ட் ஏசில இருக்கும் ஃபஸ்ல போனா வந்து ஆம்னி பஸ்ஸஸ் இல்ல எதாது ஏசி பஸ்ஸஸு ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் அப்டி போவே அதனாலா வந்து அ அதுக்காக எல்லா நேர இப்டியே ட்ராவல் பண்ணுவோன் சொல்ல முடியாது சில நேர செரம் பட்டு ட்ராவல் பண்ற மாரி இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குன் வெச்சுங்ளே மொத் மொத்தத்துல டிராவலிங் ஒரு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டடான ஒரு
அத்தான் எல்லா உங்ளுக்கு தெரி எல்லாமே பண்ணி குடுத்துருவாங்க நீங்க வந்தா மட்டோ போதும் அந்த மாரி
அ அந்த மாரி சில நேரங்கள்ல ட்ரெயின் கெடைக்காத்னால்லா இப்ப தொங்கிட்டு போறது அதுவு நடக்கும் அதுக்கு நடக்காம்லா போகாது பட் அது நீங்க அந்த டிராவலிங்ல இன்ட்ரெஸ்டட்டா இருக்கணு ஆனா மக்கள்ல பழகுறது பேசுறது சும்மா உட்காந்துட்டு போ முடியுமா அ அந்த வேலைல நீங்க நா டூரிசம் வேற டிராவல் வேற நா போய் அங்க போய் பாத்துட்டு அங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போறது அங்க இருக்க மக்கள்ட்ட பழகுறது நா போய் அங்க அந்த ஊட்டு போய் இங்க இருக்கிற ம மக்களோட மக்களா பேசுறது கடைக்கு போய் சாப்பிறது அவங்கிட்ட என்ன அந்த பழக்கோ வழக்கங்கள் காய்கறி கடையில மல்லிக கடைக்கு போறது அங்கிட்டு பேசுறது கம்பெனில வேல பாக்கறவங்கட் க அவங்கிட்ட போய் பர்சனல் லைஃப் பத்தி பேசுறது அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறது அப்புறோ டிராவல் பண்ணும்போது என்னனெல்லா புது புது விஷயங்கள் கத்துக்குறது ஒவ்வொரு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லா இருக்கு நம்ம ஆச்சரியமா இருக்கு இந்த சில ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு ஸ்டேட்ல ஒரு மாரி இருக்கு இன்னொரு ஸ்டேட்ல ஒரு மாரி இருக்கு சில ஸ்டேட்ல வந்து நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா சொல்றது நம்ம ஊர்ல வந்து தோசஸ் சர்வசாதாரணோஆனா அங்க போ போனீங்கன்னா தோசன்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு இந்த ஃபுட் அது அது வந்து ஒரு அவன்ட்ட என்னக்காச்சு ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட போய் சேந்து சாப்டுவோ பாத்தீங்ளா ஹோட்டல்ல அந்த மாரிதா அவங்க அந்த மாரி தா அவங்க தோச இட்லி அது அந்த டேஸ்ட் நம்ம டேஸ்டு வராது தோசமாரிருக்கு தோச ஒன்னு ரெண்டு தா நல்லாருக்கு அதே மாரி இங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிற நானு பட் பட்டர் நானு அப்புறோ தந்தூரி ரொட்டி அப்புறோ பன்னீர் பட்டர் பட்டர் மசாலா இதெல்லா அவனுக்கு வந்து ரோட்லயே கிடைக்கு அதெல்லா ரோட்டு சஃப்ஃபோர்ட் நம்ம ரஸ்டாரண்ட்ல கிடைக்கிறது அவனுக்கு ரோட்லயே ப்ரூட் தந்தூரி ரொட்டில்லா ரோட்ல போட்டு விப்பா அ அங்க இங்கெல்லா எது ஹை லக்சுரினு நம்ம ரெஸ்டாரன்ட் விக்கிறதுல்லா சோலா பூரினு சொல்றாங்க பாரு சோலாபூரி அதல்லா ரோட்ல கெடைக்கு சொமாசா அதெல்லா ரோட்ல கிடைக்கிற ஐட்டம் அங்கல்லா கச்சோடின்னு சொல்லுவாங்க நிறையா இங்க ரெஸ்டா ரெஸ்டாரன்ட்ல என்னெல்லா ஆஹா ஓஹோன்ற பா பாணிபூரி பா பாகு பாஜி பாகு பாஜி அதெல்லா பாத் ரோட்டு கடையில கிடைக்காது இங்க வந்து ரோட்டு கடையில கிடைக்காது ரெஸ்டாரெண்ட்ல போனாதா அதெல்லா கிடைக்கு அப்டியே உள்டான்னு வச்சுக்கோங்களே அங்கல்லா ரோட்டு கடயில சாப்புறது இருபது முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்றது இரணூறு முண்ணூறுவா சொல்லுவா இங்க அந்த தோச வெல நூறுவா நூத்தம்பது இருநூறுவா வரைக்கு நம்ப ஐம்பது அறுபது ரூபாய்க்கி சாப்புலா எல்லா டைப் ஃபுட் எல்லா பிரியாணி இது எல்லா அது நீங்க ஆனா இது வந்து நீங்க ரெகுலரா போனீங்கன்னா அது வந்து அங்க இன்ட்ரெஸ்டட்டா இருக்காது என்னப்போ அப்டின்னு தா தோணு ஏதோ சாப்ட்டோமா போனோமா அப்டின்ருக்கு நா அங்கருக்ற கோயில வாங்கி சாப்பிடுவே நானு இதெல்லா பொழுது போய் அங்க நம்ம ஊர்ல கோயில்ல அன்னதானோ போடுறாங்கல்ல அது மாரி அங்கு ஊருக்கு கோயில அன்னதானோ வாங்கி சாப்பிடுவே பூரி போடுவாங்க அங்க அன்னதான என்ன பூரி தா போடுவாங்க
ஊரி தா அன்னதானமா
அன்னதானோ பூலிபு பூரினு சொல்ல மாட்டாங்க புலி பாஜி புளி பாஜி புளி பாஜி அப்படினுபாங்க புலி பஜி பூரி உருளக்கெழங்கு குருமா வச்சு சின்ன ஒரு கச்சோடி சின்னதா ஒருப்ப இதெல்லா வச்சுட்டு கொடுப்பானுங்க அந்த மாரி சீட்ஸு நிறைய டிஃபெரென்ட் டிஃபெரென்ட் சீட்ஸ்லா நல்லாருக்கு நம்ம ரசமலா ரசகுல்லா ரச ஆ இது அப்புறோ நெறையா மில்க் ஸ்வீட்ஸ்லா நெறையா கிடைக்கு அப்புறோ அங்கருக்கிற ஸ்நக்ஸ்லா நல்லாயிருக்கும் அந்த அந்த மிச்சர்ல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லருக்கு எல்லா டேஸ்ட் பண்ணியிருக்கே எல்லா அப்படி நல்லாருக்கும் அது ஒரு இன்ரெஸ்ட்டடாருந்தா நல்லாருக்கு அங் காஸ்ட்
ஓகே ஓகே லாஸ்ட்டா எங்க போயிட்டு வந்தீங்க
லாஸ்ட்டா லோக்கலும் போவே நான் போனவாரோ சட்டர்டே இதுக்குல இருந்தே நா திருநெல்வேலிலருந்தே அதுக்கு முன்னாடி நாக்பூர் நாக்பூர்ல ஒரு டுவெண்டி டேசூ நாளைக்கு இங்க லோ லோக்கல்ல ஏனரு லோக்கல் சிட்டியில வேல ஃப்ரைடே வந்து சென்னை போனோ அது மாதி ஏதாச்சு வேல இருந்துடே இருக்கு அது போன வா மாசத்துல வந்து இந்து ஜம்முல ஒரு வொர்க் அப்புறோ குஜராத்ல்ல அகமதாபாத்ல்ல அந்த மாரி வம் மந்த்லி ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் வெளியிருப்பே நா போய்ட்டு போய்ட்டு வந்துர்வே ஃப்ளைட்டுனால டக்குன்னு போயிட்டு ஒன் ஆர் டூ டேஸ் லட்டன் வந்துய்வே அந்த மாரி இருக்கு ஆம் அப்டியே போய்ட்டுரு தா வேல நீங்க என்ன ட்ரிப் போனீங்க
ட்ராவல் பண்ற மாதிரியு ஆயிடுச்சு
ஆமா ஆமா அது வேல அப்டி அமைஞ்சிச்சு அந்த மாரி இப்ப வின்ட்ரஸ் தேர்ட் பிளஸ் வேல அமைஞ்சச்சு அதனால நம்ம அத்தன நாமலா நீங்க நாமலா டூர் போனுனா என்ன பண்ணுவோ டூரிஸ் புக்லா புக் பண்ணிட்டு போவோ
ஆமா
நா அப்டிலா இல்ல எந்த ஊருக்கு போனாலு பேக் எடுத்துட்டு காசு இருந்த பஸ்சு ட்ரைனு ஃப்ளைட் ஏறி போயிட்டே இருப்பே எந்த புக்கிங் கிடையாது எது கிடாயா அந்த அந்த ஊர்ல ஆல்ரெடி எங்கிட்ட ஹோட்டல்ஸ்ருக்கு
ம் ம்
நா நா வாங்கி வச்சிருப்பே கார்டு வாங்கி வச்சிருப்பே இப்பஸசிம்லா போனு அப்டின்னா சிம்லா பக்கோ வரைக்கு எனக்கு வந்து கான்டாக்ஸ்ருக்கு சுஅ அங்கேஉள்ள பஸ்ஸு இது ட்ராவல்ஸு எப்டின்னு சீப்பரா நீங்க இங்கிருந்து உங்களுக்கு ஒரு இங்கிருந்து டெல்லிக்கு உங்க இருவதாயிர ரூபாக்கு கூட்டிட்டு போறேன்னா நா வந்து ரெண்டாயிர ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போயிருவே மினிமம் ஐய்யாரூவாய்களாம் கூட்டிட்டு போயிருவே நானு
அது எப்டி கூட்னு போவீங்க
அதுதா சொல்றேல அவுங்களுக்கு வந்து இப்ப நீங்க இங்க இருந் து இவுங்களுக்கு இப்ப இவுங்க காசு வாங்ணுமுல்ல டிரவல்ஸ் அதுக்காக மட்டு அதிகோ வாங்குறாங்க நீங்க ஃபிளைட் ட்ரைனு ஃபிளாரு ட்ரெயினுக்கான ஃபார் தா அவ்ளவுதா இங்க இங்க ஏஜென்ட பிடிக்க கூடாது நாம அங்க டெல்லியிலே சுத்தி பாக்கறதுக்கு எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அவுங்க வந்து ட்ராவல் டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒன் டே டெல்லி ஒன் டே ஜவ் அ ஜெய் பூர் டெல்லி ஆக்ரா அப்டின்னு ட்ராவல்ஸ் இருக்கு அங்க ஏஜென்ஸ்தா இர்க்காங்க அங் நீங்க அங்க போய் புக் பண்ணா அங்க வந்து சீப்பரா கிடைக்கு அ இங்க இருந்து புக் பண்ண ன்னா அது வந்து காஸ்ட்லி நீங்க வந்து அந்த எடத்துக்கு போயி இப்ப இங்க போய் ஏஜென்டலாம் இருக்க மாட் டாங்கள அங்க டேரக்டா அது எனக்கு தெரியு உங்களுக்கு தெரியாது அவ இங்க இருக்கவ என்ன சொ சொல்லுவா நா வந்து கூட்டிட்டு போறே அப்டின்னுவா அந்த சாப்பாடு உங்கூரு சாப்பாடு வாங்கி தரே அப்டின்னு சொல்லுவா அந்த ஊரு சாப்பாடு எனக்கு எங்க இருக்குன்னு கெடைக்கு தெரியு நல்ல சாப்பாடு நல்ல நம் ஊர் டேஸ்ட்ல அவுவ எங்கருக் எனக் தெரியு நா அங்கே போய்டு போய் சாப்பிட்டு வந்துடுவோ அங்கே எங்க சீப்பா இருக்குதுன்னு எனக்கு தெரியு இந்த எடத்துக்கு போனா இந்த இந்த பஸ்ச புடிச்சா நூறு ரூபா ஆகு இந்த பஸ் புடிச்சா இருவதுருவா தா ஆகு
ம்
பிரும்பாலுல வந்து நம்ம அப்டி டூரிசம் போம்போது பப்ளிக் டிரான்ஸ்போட்ல நம்ம ட்ராவல் பண்ண மாட் அவுங்களக்காக தா நா புடிச்சி குடுப்பா எல்லா டூரு நா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல ட்ராாவல் பண்ணுவே இங்க இருந்து இங்கெருந்து டேக்சில அ ஐநூறுவா ஆயிரூவா கேக்றானா நா என்னா பண்ணுவ எனக்கு எங்க பஸ் எதுனு தெரியு எங்க எறங்கணு தெரியு நா இந்த பஸ் ஏறனா இந்த பஸ் ஏறுன இங்க போய் எறங்கலா இந்த ட்ரெயின புடிச்சி அங்க போய் எறங்கிர்ல்லானு தெரியு ஒரு அம்போரூபா குடுத்து போற அதா ஐம்பருவா ஐம்பருவாக்கு செலவு பண்றது அவ ரெண்டாயருவா சேத்து உங்க பில்ல சேத்து உடுவா
ஆமா ஆமா அங்க போயிருக்கோ அதுதா எனக்கே ஆச்சரியமா இருக்கு
ஆ அவ்ளோதா அந்த மாரிதா நா இது பண்ணுவா அங்க சோ சாப்பாடு வாங்கி தர இங்க சாப்பாடு வாங்கி தரன்னுவா அவ ஒரு ஹோட்டல்ல ஃபு போவா அதுக்காசு அவ ஹோட்டல நிப்பாட்டுவா அதுக்காசு எங்க சாப் பாடு நல்லா இருக்காது சாப்பாடு நல்லாக்காது எங்க சாப்பாடு நல் நல்லாயிருக்கும்ன்னு எனக்கு தெரியும் எங்க சீப்பரா இருக்குன் எனக்கு தெரியு எந்த ஹோட்டெல்லர்ந் ந்து நம்மாளுங்க ஹோட்டெல் வருன் எனக் தெரியு அது மாரி ஒவ்வொரு ஊர்லேயு நான் ட்ராவல் பண்றவே வெச்சுருப்பே நா இப் இதுக்காகவே கேட்டு தெரிஞ்சுப்பே நானு அங்க போயி எனுக்கு டைம் எடுக்குங் டைம் இருக்குமோது இங்க எங்யாது தோச கட இருக்கு அப்டின் கேட்னா ரெண்டு மூணு பேர் சொல்லுவானுங்க அது ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு கடையில சாப்ட்டுவாங்க எந்த கடையில நல்லாருக்குது நம்மாள் போட்டிருக்கா டுவென்டியேன் கம்மியாருக்கு
ஓகே
நல்லாருக்கு இங்க நல்லாருக்காது அப்டின்றத வந்து தெரியு அதா ரூட்டு தெரியு இங்க வந்து ம இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டா அங்க இருந்து ரூட்டே எனக்கு தெரியா இங்க இருந்துட்டு ஜெய்ப்பூருக்கு எந்த ரூட்ல போனு எவ்ளோ நேரொ ஆகு எவ்ளோ டைம் எடுத்துக்கு ஆகராக்கு எவ்ளோ நேரோ ஆகு எது ஃபாஸ்ட்டா போவு ப்ரோ போல்ல போன போ எவ்ளோ டிலே ஆகு அங்கே எறங்கி எவன்டா யார் ட்ட போனு அதெல்லா தெரியு அது இந்த பக்கோ சண்டிகரு ஜம்மு ஜலாந் டாரு அமிஸ்டர் அம்மிஸ்தர்